ஹலோ ஆ வணக் க்கமா எப்படி இருக்கீங்க
கீங்க
ஆ நல்லா இருக் இக்கம்பா நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா உட்காந்துட்டுதான் இருக்கேன் ச மத்தியான காலையில டிஃபன் சாப்ட்டே எ தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தே ஆ பன்னெண்டு மணிக்கு வந்துட்டே வந்து சாதம் மட்டு செஞ்சே சேரி
சாப்பிட்டீங்களா
அ ரெண்டு மணிக்குதா சாப்டுவே
அய்யய்யோ ஏன் லேட்டா சாப்புறீங்க
காலையில கொஞ்ச ச லேட்டா சாப்டே அங்க ஒரு காஃபி சாப்டே அவ வீட்ல அங்க பூரி பண் நாந்தா எனக்கு வேண்டா அப்டின்ட்டே டிஃபன் சாப்டுட்டே வந்துட்டேன்ன இங்க வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சே
ஆஹ்
த்தி வைக்கணு மோராக்காணு
சேர் சேர் சேர் சேர் வந்துட்டாங்களா எல்
நாளைக்கு வராங்கம்மா எல்லா ஊர்லருந்து இன்னு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல ட்ரெயின் டிக்கெட்டு
ஆ ஆ ஆ சேர் சேர் சேர் நா கூடோ ஃபங்ஷன் போயிட்டு இதோ இப்பதா வந்தே
ஆ ஹா
ப இந்த ஒரு ஃபங்ஷன் போயிட்டே ஒரு த்தர் ஒரு மாரி காட்டன் சாரி கட்டிருந்தாங்க அவ்ளோ அழகா இருந்ததுமா கலரே ரொம்ப அழகாருந்த து மெஹந்தி க்ரீன்ல மெரூன் பாடரு அந்த காட்டன் லெனின் காட்டன் நாங்க அவ்ளோ அழகா இருந்துச்
ஆமா லெனின் வந்து க கட்டிக்கிறத்துக் கே ரொம்ப சாஃப்டா இருக் கோ அ ந் இது இல்ல இத் இது என்ன சொல்றது அது வேர்வையே வராது நல்லா இருக்கோ நா கூட வெச்சுருக் நா காலைல அந்த அந்த ப்ளூ கலர் தா எடுத்த கட்டின் போலான்னு எங்க பூன குட் டி அதுல ஏறி ஒக்கான்ட்டு பொடவ தரமாட்டேன்ட்டா நா வெளில போக்கூடாது அவள விட்டுட்டு அதனால பொடவ மேல ஒ ஒக்காந்தாச்சு அப்றோ சம்மந்தமே இல்லாம வேற ஒரு பொடவ கட்டின்டு போயிட்டு வந்தே நானோ மூணு நால வர வரேன் சொல் சொன்ன சரிப்ப இவங்க யாரோ இல்ல இவங்க ல்லா இருந்தா சமைக்கணோ அவுங்க டைமுக்கு சாப்பாடு போடணோ ஒரு பிரச்சனருக்கிறதுனால நம்மனால போ முடியாம போது அதனால இன்னிக்கு டைம் இருக்கு கேன் போயிட்டு வந்துட்டே காலையில ஒரு பத் ஏ பதுனோரு மணிக்கு போனா பன்னெண்டு இருவதுக்கு வந்துட்ட வீட்டுக்கே
அப்புடிங்ளா சரி சரி சரி ஆ அதுதா இந்த போ ட்ரையல் பாத்ததுல்ல எனக்கென்னவோ அந்த ஸ் சேரி மேலையே இருக்குது இது எங்க எடுத்தா நல்லாருக்கூ இந்த பொடவ ஒண்ணு எடுக்கணுமே அதுதா கேட்ட காட்டன் சேரீதா ஒரு ஒரு பட்டு கலந்த மாரி இருந்துது
ஆ ஆ இல்ல காட்டன்லியே கல்யாணி காட்டன்ட்ருக்கு அப்புறோ நெகவும் கா டன்ட்ருக் கு அ லெலின் காட்டன்லயே ஜர்ரி வரா மாரி இருக்
ஆனா ரொம்ப சூப்பரா இருந்ச்சுப்ப அது பாக்கும் போதே வந்து ஒரு பட்டு பொடவ கூட தோச்சுச்சு அவ்ளோ அழகா இருந்சு ஆனா சிம்பிள் ஸ் சேரீ சிக்ஸ் ஃபிப்டி செவன் ஹண்ட்ரட் தா என்னமோ சொன்னாங் க ஆனா அவ்ளோ அழக் கா இருந்துது அந்த பொடவ அவங்க உடுத்தி இருந்தது நெஜமே சூப்பரா இருந்துச்சு ஆமா கேட்ட ஏதோ சென்னை தா சொன்னாங்க சென்னை ல தா எடுத்தோ நல்லா இருந்துது இந் சேரீ அது கட பேர் தெரில பட் அந்த ஊர்ல அததா எடுத் தன் சொன்னாங்க நல்லா இருந்துது அத் உங்களுக்கு எதை- ட்ரஸ்ட் இருக்குங்களா பட்டு புடவைலியோ காட்டன்ஸ் தெர்ல எந்தமாரி சாரி
நாங்க நா எல்லா சாரியும் கட்டுவேன், காட்டன் கட்டுவேன், நெகமம் கட்டுவேன், அப்புறம் இந்த அஹ் செட்டிநாடு காட்டன் இந்தமாரி சம்மருக்கெல்லாம் நா இய் யா வாயில் சாரீ தான் கட்டுவேன் நானு எனக்கு ரொம்ப புடிக் அஹ் காட்டன் ரொம்ப புடிக்
உம் ஆஹ் இல்லிய ஆமா ஆமா எங்க அம்மா கூட கட்டுவாங்க அதுல அவ்ளோ அழகா இருப்பாங்க சேரி கலருங்களும் ரொம்ப அழகான
த அந்த வாழ வாழப்பட்டைய உரிச்சா எப்டி இரு குட்டி குட்டி சத் சதுரோ இருக்கு அந்த மாரி இருக்கு சேரில அ அது வந்து கட்டிக்கு போது காத்து நல்லா உள்ள
ஆஹ் ஆஹ் ஆஹ் நல்லாருக்கு நல்லாருக்கு
அந்த அ அந்த வெக்கைய அந்த வெயில் காலத்துல கட்டிக்கு போது அந்த சில்லுன்னு இருக் ப்ப அந்த நல்ல ஒரு எதமா இருக்கு
ஷரி வர்றதுனால அந்த நாள்ல எந்த தொந்தரவு இல்ல ஆனா அவங்க கட்டிருந்தது வந்து கட்ன விதமு ரொம்ப அழகா இருந்துது ச் சூப்பரா இருந்தது அழகா எந் பண்ணி நீட்டா கட்டி கட்டிருந்தாங்க அந்த கலர் பாத்துட்டே இருந்துல்லா போல ச்சி இந்த மாரி நான் இம்ப்ரஸ் ஆனதே இல்ல ஒரு சாரி ப பட்டு சேரினா புடிக்கு எனக்கு ஒரு கலர் காம்பினேஷன் என்ன ஒரு யெல்லோ கலர்ல மெருன் பாடரு அந்த மாரில்லா சேரிலா பாக்குபோது நல்லா இருக்கு
எப்பவுமே அதாப்பா எப்பவுமே இந்த மருதாணி கலரு அ மருதாணி அர் தொடர்ச்சியா ஒரு கலர் வரு பாருங்க அந்த கலரு அத கையில வச்சா காஞ்சா ஒரு கலரு வரு பாருங்க
ஆமா ஒரு மரத்திக்கு திக் க்கமமா கருமையா மாறு அது அஹ் ஆஹ்
ரி ஒரு இது இருக்கு பாருங்க
ஆஹ்
ரொம்ப நல்லா இருக்கு அந்த கற்பக பச்சைக்கு அஹ் அந்த மாரி மெருன் பாடர் ப்ரவுன் பார்டர் அப்பறோ வைலட் பார்டர் அது வந் நல்ல ஊதா கலர் கத்திரிக்கா இருக்கே அந்
அ ஆமா ஆமா கத்திரிக்காய் என்கிட்ட கூட ஒரு காட்டன் இருக்குது அந்த கலர்ல கத்திரிக்கா கலர்ல ஒரு சாரி மெருன் பாடர் நல்லா இருந் ச்சுது கட்ட காட்டனு
அந்த மாரில்லா அப்போ அப்ப மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாருக்கும்
இந்த வேலைக்கு போறவுங்கல்லா டெய்லி சாரி கட்டிட்டு போறாங்க பாருங்க ஒரு ஒரு நாளு டீச்சர்ஸ்க கட்டு வாங்க பாருங்க அவ்ளோ அழகா இருக்குங்க சாரிங்கல்லா இந்த பட்டு பொடவீங்க அஹ ஆஹ் இப்போ சொன்னீங்களே அது நெஜாமாவே ஒரு அழகான குறிப்
அதாவது போயிட்டு வந்தவோடன அந்த பொடவய வந்து பு கழ ப்பு கழ கழ்டிட்டு நல்லா பிரிச்சு எட் எட்டா மடிக்க நல்ல நாலா மடிச்சி கொடில மொதல்ல போடணு அந்த ஒடம்புல இருக்கிற அந்த வேர்வஸ்மல்லு அந்த தூண் துணில இருக்கறத பிரிண்டிங் ஸ்மெல்லு இதெல்லா போனு நீங்க புதுஸ் சா ஒரு பொடவ தொவய்க்ணுனா எப்டி தொவப்பீங்க புதுப்பொடவ நாங்க கட் இல்லல்ல அது யூஸ் பண்ணுகோ வேணானு சொல்லல எல்லா யூஸ் பண்ணிட்டு தொய்க்குபோது எப்டி இந்த மெயிடென் பண்ணுவீங்க அத அப்டி இல்ல மொதல்ல வந்து கல்லுப்பு இருக்கு இல்லியா கல்லுப்ப தண்ணில போட்டுட்டு இந்த புது பொடவய நல்லா ரெண்டு மூணு தடவ கட்டிட்டு அந்த பொடவய மொத அதுல நெனச்சிட்னு
அப்டிங்களா உப்புல போட்டா எது ஆவாதுங்களா உப்பு தண்ணி பட்டா ஏது ஆவாதுங் அப்டிங்களா ஐய்யையோ இது இந்த குறிப்பே எங்களுக்கு தெரியவே தெரியாது இது அ
க்கு அந்த எழைகள் எல்லா இ நல்ல சேந்து இருக்கு அ சாயம் போகாது அது அடுத்ததுக்கு அப்பறோ நீங்க ஷாம்புல போட்டு தொவச்சுக்கலா மொதல் தடவ தொவைக்கு போது உப்பு போட்டு அந்த தண்ணில ஒரு பத்து நிமிஷோ ஊற வை ச்சு ஒரு கும்மு கும்மி அப்டியே அலசி த புழிய கூடாது
ஆ ஆ ஆ
பொட்ட விட்டு தண்ணி காஞ்ச ஒண்ண நீங்க ஒதுரி ஒலத்திர்னும்
ஆ சூப்பர் சூப் இல்ல இந்த குறிப்பு எனக்கு இப்பதான் புதுசாருக்கு கல்லுப்போட்டா நான் என்ன நெனச்சுட்டேன் அ உப்பு வந்து எப்பமே கடல் தண்ணிக் சமானந்தாம் அது சேரி அந்த தண்ணில உப்பு தண்ணில நா மோஸ் லி உப்பு தண்ணில துணி தொவெக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் மோஸ்ட்லி வெள்ளி தண்ணிக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் செரி பாத்தா உப்பு தண்ணில நீங்க தனியா துணி போட சொல்றீங்ளே இது ஒரு மாரி ஆச்சர்யமாருக் க்க
அதாவ்து உப்பு தண்ணில தா வந்து தோக்கெணு நம்ம குளிக்கற்துக்கு உப் பு போட்டு குளுச்சோன்னா நம்ப மேல இக்குற இந்த எ எதிர்மறை ஆ
ஓ ஆமா இது கேள்விப்பட்ருக்கே இது உப்பு கல்லுப்பு வந்து எல்லாத்துக்குமே வீடு தொடைக்கும் போது குட கல்லுப்பு போட்டு தொடைங்க கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஆ ம் ம் ம் அத சொல்லி இருக்குறாங் கரேட்டு கரெட்டு கரேட்டு அதுதா ஒரு ஃபங்ஷனுக் போயிட்டு வந்தாதா தெரிது யாராரு என்னன்ன உட உடுத்துறா நம்ம அங்க போயிட்டு சாப்பாடு கூட அவ்ள இம்பாட்டன் தர்றது கெடயாது இவுங்க என்ன ட்ரஸ் போட்ருக்காங்க அவுங் க என்ன ட்ரெஸ் போட்டுக்குறாங்க அவுங் என்ன சாரீ கட்டிட்ருக் காங்க இதேதா பாத்துட்டு ஒக்கார்னு ஒர்னெ இயல்பான கொணொ ஆமா ஆமா அது கரேக்ட்டு தா ஒரு ஆ ஒரு ஒர் ஒரு இருக்கு நடுத்தர வயசிருக்கூ அவுங்கந்த பட்டு சாரி கட்டிந்தாங்க ரொம்ப அழகா ச்சந்த கலர் கூட ஒரு மாதிரி என்ன கலர்னா பாக்கு கலரு இந்த பாக்கு கலர்ல ஒரு சாரி நல்லாவே இருந்தது அது அர குணுவாங்க அரக்கு கலர் என்ண்ணுவாங்க அந்த கலர்ல அவுங்க அழகாக கட்டியிருந்தாங்க அவுங்களும் அந்த சாரீ நல்லா கட்டி இருந்தாங்க நான் ஏடா போடோ கட்ட ட்னேன் சுடிதார் போட் டு போய்ட்டன் நான் ஐய்யயோ நானும் பொடவ கட்டிருக்கலாமே நாங் போனவுனே எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு அட பொடவ கட்டிருந்தா நல்லா இருந்துற்
அதமா எத் எத்தன ட்ரெஸு வந்தாலு பொடவ
அ என்னதா இந்தாலு அந்த பொடவிக் ஈடு இல்லன்றது வந் இன்னிக்கு நா கொஞ்சோ ஒணர்ந்துட்டே அ ப்பாடா என்ன அழகான ஒரு சின்ன நெக்லஸ் தா போட்ருந்தாங் குட் டீசா ஒரு நெக்லஸ் போட்ருந்தாங்க அழகா ஒரு காட்டன் சாரீ கட்டிர்ந்தாங்க அவ்ளோ நீட்டா இருந்துது அது
சிம்பிளாவு இருக்கு
ஆஹ் சிம்பிளாவு இருக்கு ஆனா அழகாவு தெரிஞ்சுச்சு அழகா இருந்துது அந்த கண்ணுக்கு உம் ம் ம் ம் ம் ஆனா நீங்க ரெகுலரா சாரி கட்றீங்க நீங்க சுடிதாரு போற பழக்கோ இல்ல உங்குளுக்
உண்டு நாங்க டிராவலிங்க்கு போகும் போது ட்ரெயின் ல போனா அப் ப்பர் பர்த்து குடுத்துட்றா மேல குடுத்துட்றா அப்ப பொடவ கட்டின்ட்டு ஏற மு முடியாதுன்றதுனால ட்ரெயினுக்கெல்லா நானு அ அந்த இந்த அது தா பிரயாணம் பண்ணும் போது அது தா போட்டுப்பே சுடிதார் தா போ ட்டுப்பே அதே மாரி இந்த வடக்க எல்லா போறோ இல்லையா
அ
க்க ஊருக்கெல்லாம் போனோனாலு நானு நெறைய சுடிதா தா சுடிதாரு தா போட்டுப்பே சாரி கொண்டு போவே ரொம்ப ரேரா எதாவ்து ஒரு கோ போவே போறோன்னு சேரி கட்டி
சேரி கட்டிட்டு போலாம் உம்ம் நல்லா இருக்கு நல்லா இரு நல்ல இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டிஸ்கஷ்ஷன். நல்ல அழகா இருந்தது பொடவைங் பொடவனாலே ஒரே சந்தோஷமாயிடுது எனக்கு க்கு கீ ஒரு பீரோ நானூறு பொடவ இருந்தாலும் மத்தவங் கட் கட்டும் போது அது அழகே வேற மாறி. தெரில அதே பொடவதான் நம்ப கட்டுவோம், என்னடா
அது இல்லல்லகொ அப்படி இல்லப்பா அது வந்து எப்டின்னா, உடல் வாகு, அந்த உடல் வாகு துக்கு தகுந்தா மாதிரி நாம அந்த பொடவ வந்து அதுக்கு தா வந்து வெயில் காலத்துல இந்த பொடவ மழக்காலத்துல இந்த பொடவ குளுர் காலத்துல இந்த பொ பொடவ அந்த மாரி பிரிச்சி பிரிச் வச்சு நம்ம கட்ற காரணமே இதுதான்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இப்ப நீங்க காட்டன் கட்டினீங்கன்னா சரிப்படாது
ஆமா, ஆமா ஆஹ்
ஆஹ் ஆஹ் ஸ்பன் துணி இந்த மாரி லாம் கட்டணும். அது கட்டும் போது உங்ளுக் குளுர் தாங்கும் மழ காலத்லயும் வந்து நம் இப்ப வந்து சாதாரணமா த ம் ம் மே இன்ன என்ன லை பர்சன் தக்கையா இருக்கிற புடவை தான் நம்ம கட்டுவோம் ஏன்னா நெனஞ்சாலும் சீ சீக்கிரம் காஞ்சிரும் அப்டின் சொல்லி அந்த மாதிரி தான் கட்டுவோம் குளிர்காலத்துல நம்ம அதுக்கு தகுந்தா மாரி கட்டிப்போ
சரிமா ரொம்ப நல்லா சம்ம இன்பர்மேஷன் ஒண்ணு குடுத் தீங்க ரொம்ப தேங்க்ஸு நன்றிப்பா அ நன்றிப்பா அ நன்றி சந்திக்லா சந்திக்லா கண்டிப்பா